ஹலோ சார் வணக்கோ சார் எப்டிர்க் கீங்க
கே நீங் எப்டி இர்க்கீங்க
நாங்க நல்லாருக்கோ சார் உங்க குடும்பத்ல எல்லாரோ எப்டி இருக்காங்க
எல்லார்மே நல்லார்க்காங்க அங்க எப்டி இர்க்காங்க எல்லா நல்லா இர்க்காங்களா
ஆ நல்லார்க்காங்க சார்
ஆ செரி ஆ இங்க சாப்ட்டாச்சுங்க
சாப்ட்டாச் ஆ சரி சரி சரி என்ன சாப்ட்டீங்க ஆ சாப்டோ சார்
அப்பம்மாள்ளா ஊருக்கு போயிட்டாங்க அதனால இங்க வெளிவே வாங்ட்வந்து சாப்டேங்கே
செரி செரி சார் நீங்களே ஏதாது செஞ்சி சாப்ட்ருக் கலால
சாப்டுருக்கலா இருந்தாலு சரி வா வாங்கிலானாங்க சரி வாயின்ட் வந்டே
ஒரு மாவு வாங்கியிருந்தா கூட இப்ப ஊத்திட்டு கால்லைக்கு உங்களுக்கு வச்சிருக்கலா ரெண்டு வேலைக்கு உதவிருக்கு ஒரு ஒடச் சக்கல்ல ஒரு தேங்கா போட்டு சட்னி அரச்சிருந்தா கூட கால்லைக்கோ இப்பத்திகொ சாப்டுருக்கலா
ஆமா
அப்புறோ இதெல்லா அவாய்ட் பண்ணிடுங்க சார்
கண்டிப்பாங்க இன்னைக்கு தாங்க ரொம்ப நாள்க்கு அப்புறோ சரி கேட்டாங்கனு செர்ய வாய்ண்டு வந்தே
எனக்கு புடிக்காததுன்னா பாத்தா இந்த வெளி ஃபுட்டு சமைக்காம இருக்கிறது இதெல்லா சுத்தமா புடிக்கவே புடிக்
சேர் செரிங்
நெக்ஸ் டைம் இதெல்லா நடக்காம பாத்துக் ஏன்னா வெளிஃபுட்டு் சாப்ட்டா தேவயில்லாததெல்லா பிரச்சன வரு இப்ப அங்கங்க இது ஸ் தோழி இது அது பிரச்சன இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல ஒரு கொசு விழுந்தாலு சரி எறும்பு விழுந்தாலு சரி அத அப்டியேதா சமைக்க போறாங்க அத அப்டியேதா நீங்களு சாப்டாகணு அதனால வெளி ஃபுட்டெல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு இட்லி சாப்ட்டா கூட வீட் வீட்ல செஞ்சு சாப்டுங்க அதுதா ஹெல்தி
உண்மயாலு
ஆ அப்ற சார் நாங்க சப்பாத்தி செஞ்சோ எராத்தொக் இருந்திச்சி சாப்ட்டோ
சேரிங்க
டின்னர் முடிஞ்சிர் ச்சி ஓகே சார் ஆமா சார் ஏதாவது சமைக்க தெரியுமா உங்களுக்கு சமைக் பீங்ளா
ஆ சமைப்பங்க அ ஓரளவுக்கு ரொம்பலா இல்ல ஓரளவுக் சமைப்பே
ஓகே ஓகே சார் எப்ப வருவாங்க அம்மா அப்பாலா ஊர்ல இருந்து ந்து
மாப்பால்லாய்ங் சண்டேனு சொல்லிருக்காங்க சண்டே தா வருவாங்கனு நெனக்குறே இன்னைக்கொரு டெத்துக் போயிருக்காங்க
ஆ ஆ
ஆ அது முடிஸ்ட்டு எப்ப சண்டே தா வருவன் சொன்னாங்க
சரி செரி சார் சண்டேகின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இதுதா இருக்கு அதனால நாளைக்கு ஒரு சாம்பார் சாதோ இல்ல ரச சாதோ அப்டி ஏதாவது செஞ்சு சாப்ட்டுக்கோங்க
ஆமாங்க அப்டிதா பண்லாண் இருக்கே
ஒரு சாதோ வடிச்சா கூட ஒரு முட்ட ஒடச்சு ஊத்தி கெலறிக்கலா சார் வெளில போய் சாப்டாதீங்க வெளி ஃப் ஃபுட் வாங்காதீங்க
இன்னைக் நைட் இல்ல அம்மா நேரத்துலயே வந்துருவாங்க பண்ணிக்கலான்னாங்க செரி அவங்க வற்ர வரைக்கு வெயிட் பண்ணலானு தா பாத்த அப்றோ சரி இப்ப கால் பண்ணி சொன்னாங்க லேட்டாகு இல்ல நா சண்டேவே வரே அப்டிண்ட்டாங்க வெளியவே சாப்ட்டுக்க அப்டிண்ட்டாங்க ந லேட்டானாலதாங்க இலன இதா பண்ணிருப்பாங்
ஓக்கே ஓக்கே சார் மேரிடா அன்மேரிடா சார் ஒக்கே ஓக்கே சார் எப்போ மேரிடு
பாத்துட்ருக்காங்க
உ எங்கலல்லா கூப்டுங்க
கண்டிப்பா கூப்
உங்க கல்யாண்த்துக்காக உங்க ஊர வந்து அப்டியே பாத்துட்டுப்போறோ ஒக்கே ஒக்கே சார் அப்றோ லைஃப்லெஎஃப்டி எபிடி பொண்டாட்டி வேணுனெதிர்பாக்றீங்க நல்லா படிச்சிருக்ணுமா இல்ல வீட்ல எல்லா வேலையு செய்யணுமா
அப்டின்டுலாயில்லைங்க ஏ ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷனோடதா வருவாங்க எப்டி இருந்தாலு ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல தா வருவாங்க இநீ வரப்போறவங்க என்ன கேப்பாங்கன்னே தெரில
சார் நீங்க வந்து எப்டி சொல்றது நல்லா படிச்ச பொண்ணு கை நெறைய சம்பாறிக்கணு இவ்ளோ நக வேணு
அ அது கண்டிப்பா அவங்க எதிர்பார்ப்போட வருவாங்க ஒரு பொண்ணு நா எப் ஏ நல்ல பொண்ணு சொன்னாலு எந்த மாரி நல்ல பொண்ணுனு கேப்பீங்க அதனால வீட்டுக்கு தகுந்த மாரி ஆ ரொம்ப படிச்சிருக்கவு வேண்டா நார்மலா படிச்சிருந்தா போது
ஓரளவுக்கு பசங்களுக்கு சொல்லி தர அளவுக்கு இருந்தா போது ஆ
அதையுல அந்த அளவுக்கு இருந்தாவே போது வெளிய போய் வேலைக்கு போய் எனக்கு இவ்வள சம்பாதிக்கனு ஏனா அவ்ளோ சம்பாதிக்கனு அதுனா தேவயே இல்ல
ஆ உங்களுக்கு அதுக்கான வருமானோ இருக்கு
ஆ இருக்குங்க ஆனா பொண்ணு வீட்ல எக்ஸ்பெக்டேஷ தா ஓவரா இருக்கு அதா என்ன பன்றதுன் தெரில
அதெல்லா சரியாயிடு சார் நம்ம ஒழுங்கா இருந்தா வர்றது சரியாயிடுன் ஒரு நம்பிக்கையோட செயல்படுவோ
உ கண்டிப்பாங்க
உ ஏன்னா எங்க வீட்ல இப்ப தம்பிக்கு பொண்ணு பாத் ம் இவங்க வந்து து எப்டி சொல்றது எங்க அக்காங்கா எங்கல்லலா அம்பது சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க அதே மாரி வர பொண்ணும் எதிர் பாத்தாங்க ஆனா நாங்க கேக்கறதுக்கு முன்னாடியே அவுங்க ரொம்ப சொல்லிட்டாங்க நா வேலைக்கு போவேன் பாதி சாம்பளம் எங்க வீட்டுக்கு போயிடும் நீ தா என்ன எல்லாம் பாத்துக்கணும் செய்ணும் அவுங்க எழுந்திருக்கிறக்கு முன்னாடியே அவங்க டிஃபன் பாக்ஸ்ல மதிய லன்ச்சி கால்ல பிரேக் ஃபாஸ்ட்டு எல்லாம் ரெடியா இருக்கணுமா ஆனா அவுங்களுக்கு சமைக்க தெரியாதா அவங்க சமைக்க மாட்டாங்களா
அதுவும் நம்மதான் சமைச்சி பாத்துக்கணும்
நா இது செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு வண்ட்டாங்க ஏன்னா கட்டிட்டு அந்த நேரத்துல அழகா இருக்கு வசதி இருக்குன்னு கட்டிட்டு ஃபியூச்சர்ல கஷ்டப்படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்
ஆ அதா அதாங்க
கி நாளைக் கி முடிஞ்சிரும் சமாளிச்சிக்கலாம் அப்டின்ற ஒரு இது கெடையாது காலத்துக்கும் கஷ்டப்பட்ணும் இவங்களால அவுங்க அப்பா அம்மா கஷ்டப்படணும் எதுக்கு வே
ஆ ஆமா இதோட முடிச்சிட்டாங்கன்னு சொல்றோம் சொல்ட்டு வந்தாங்க அதோட அவ்ளோதா அதோட
அப்புறம் ஒரு வருஷமா பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்க ஒரு வருஷமா பொண்ணு பாத்து ட்டு இப்ப ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு அவங்க எப்டி சொல்றது அவங்களு வந்து அப்பா அம்மா கெடையா தா அவங்களுடைய சித்தி சித்தப்பா கிட்டதா வளந் தாங்களா ஆனா வில்லேஜி ரொம்ப வில்லேஜி மாடு சாணலாம் எடுத்து பூசறது கோலம் போடறது பால் பால் கறக்கறது பால் சப்ளை பண்றது இந்த மாரி எல்லா வேல செய்வாங்களா
ஓ ஓ
ர்ல வந்து பால் எடுத்துட்டு போய் அந்த பூத்தோ எங்கையோ கொடுப்பாங்களா
அ சோசையிட்டில ஊத்துவாங்க
அங்க குடுத் தா அங்கந்து காசு கொடுப்பாங்கள அந்த மாரி பிளஸ்டூ படிச்சிருக்காங்களா அவுங்க அந்த பொண்ணு பொண்ணோட அண்ணன் தா பேசினங்க எல்லா டீட்டியலு சொன்னாங்க அவுங்க எங்க என்ன வந்து நாங்க வந்து பாக்கறோன்னு சொன்னாங்க பொண்ணு மாநிறதா நல்லா இருந்துச்சு ஆனா நல்லா முடி மூடி நல்லா நீட்டா நல்லா இருந்தாங்க கேட்டோ இ அவுங்ககிட் கிட்ட சொன்னோ இந்த மாரி எங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்ல நா வேலைக்கு போவே சம்பாிச்சு குடுப்பே நீங்க குடும்பத்த பாத்துக்கணோ அப்பா அம்மா கூட தா இருப் பாங்க நா ஒரே பையதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவ ஓகேன்னு சொல்லிருக்காங்க இப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரு சி கல்யாண எப்பன்னு தெரியல
பரவல
ம் அந்த மாரிதா நெறைய எதிர்பா இருக்கு எங்கேயாவது அவனுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷமா நாங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கோ இப்பதா அமைஞ்சிச்சி அப்பனா பாத்துக்கோங்க ஆனா அவ வந்து எப்படி சொல்றது பொறுமையா இருந்தா லைஃப்ப பத்தி எல்லா தெரிஞ்சு எனக் கிப்டி இருந்தா தா ட்டாவும் அப்படின்னு ரொம்ப பொறுமையா இருந்தா வேற ஏதாவது ஜன்ஸா இருந்தா என்ன சொல்லிருப் ப்பாங்க ஐய்யயோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க கல்யாணம் பண்ணி வங்கன்னு சண்ட போட்டுட்டே இருந்திருப்பாங்க
கண்டிப்பாங்க
பொறுமையா இருந்ததுனால அமைஞ்சிச்சு கட் இப்ப கல்யாணம் பாக் பண்ணனு
ஓ நல்லாதுங்க எப்ப கல்யணம் பிக்ஸ் பண்ணி இ ஆஹ
அதா இப்பதிக்கு நிச்சயதார்த்த வச்சுக்கலா ஆறு மாசோ டைம் குடுங்கன்னு அவங்க அண்ணன் கேட்ருக்காங்க
சேரிங்க
பெரியமா வந்து ஏழ்மையா இருக்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டு நக எது கேக்கல நாங்க அவங்களால என்ன போட முடியுமோ போட்டு குடுத்துக் அவங்க தான் யூஸ் பண்ணிக்க போறாங்க எங்களுக்கு எதுவு கடையாது உங்களால செய்ய முடியலனா கூட சொல்லுங்க நம்ம கோவில்ல வச்சு சிம்பிளா பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின்னு சொல்லிருக்காங்க அவங்க அண்ணே இல்ல நாங்க செய்ய வேண்டிய எத செஞ்சு அனுப்புறோ அப்புறோ எங்க பொண்ணுக்கு நாளைக் கிநல்லா இருக்கு நாலு எடத்துக்கு வந்து அவளு போட்டு வருவா அப்டின்னு சொ சொல்ட்டு அவங்க பேசிருக்காங்க அவங்களுக்கு ஒரு எடோ இருக்கா அத வித் த்து தா பண்ணனு ஆறு மாசோ டைம் குடுங்கன்னு கேட்ருக்காங்க எப்டி பண்ண போறாங்கன்னு தெரியல
ஓகேங் இப்ப
மாட்டாங்களா அவ் உங்க வீட்லருந்து
ஏ வரமாட்டாங்க ஆளு இல்லயா என்ன
ஆ அதா அப்பா அம்மா இல்ல சித்தி சித்தப்பாதான கட்டி குடுத் தாங்க அவங்க அவங்க பசங்களே பாத் த்துக்கணுமா செய்யணுமா இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி மாரிதா இருந்திருக்கா அவங்கல்லா வந்து பாக்க மாட்டாங்க செ செய்ய மாட்டாங்க உங்க பொண்ணு போல நீங்க பாத்துப்பீங்களா அப்பிடின் அவுங்க அண்ணே கேட்டாங்க நா எப்பவாது வந் பாப்பே செய்வே அப்டின்னு சொல்லிருக்காரு
ஆ ஹ
ஆ அதனால ஓகேவாயிடுச்சி ஆ வீட்டு வேலைக்காக வச்சிருந்தாங்க அவுங்களே ஓப்பனா சொல்றாங்க அவுங்களுக்கு மூணு பொண்ணா அந்த பசங்க காலேஜ் துவரைக்கு படிச்சிருக்காங்களா இந்தப் பொண்ணியு படிக்க வச்சிருக்கலா இல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயாது படிக்க வச்சிருக்கலா ஆனா அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமா எங்க அண்ணன் படிக்க வைக்க முடிஞ்சா நா படிக்க வைக்கிறேனு சொல்லிருக் க்காங்க சன் இருக்கின் சொல்றாங்க படிக்கிறதுக்கு விருப்பமா
ஓ அப்
ஆ ஆமா படிக்க வைக்கில இப்ப சென்னைக்கு வந்துட்டா இவுங்க படிக்கிறதுக் ஆ மூனு பொண்ணு அவுங்க பொண்ணு மட்டு படிக்க வச்சிருக்காங்க அவுங்க பொண்ணுங்களுக்கு சோறக்க கொழம்பு வைக் க்க இந்து பொண்ண யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அ இங்க யாரு இல்லன் இதுங்க அக்கா தங்கச்சிங்க நானு ஒன்னா வளந்துருக்குங்க நாலு பிளஸ் டூ வரைக்கு படிச்சிருக்குங்க அதுக்கு மேல அதுங்க மூனு படிச்சிருச்சிங்க இது ஒன்னு மட்டு அப்பிடியே வீட்லியே நின்னுச்
விட்ட நாங்க ஆஹ
ட்ட காலேஜுக்கு நீ போனுன்னா டிரெஸ் எல்லா எடுத்து தரணு அப்பிடி இப்பிடின்னு இப்ப சமீபத் த்துல அவ பேசும்போது நாங்க கேள்விப்பட்டது நாங்களு வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணி பேசவு செய்வோ அவுளுக்கு அம்மா அப்பா இல்லன்னோனே எங்களுக்கே கொஞ்ச கஷ்டமாயிடிச்சி எங்க ஃபேமில அந்த மாரி தி யாரோ இல்ல எங்க அண்ணன வர நாங்க மிஸ் பண்ணிடோன்ட்டு அதனா இவுங்ககிட்ட கொஞ்ச நல்லா பேஸ்றோ ஆஹ உங்களுக்கு எது வேணுனாலு எங்களுக் கேளுங்க எங்க அண்ண செய்யலன்னா கூட நாங்க செய்வோ எங்களால முடிஞ்சா நாங்க கண்டிப்பா வாங்கி தருவோ உங்களுக்கு எதாது ஆச எங்கேயாது போனு எதாதுன்னா எங்க அண்ண செய்யலனா கூட நாங்க செய்வோ நீங்க எங்கெல்லா நம்பி வரலா அப்பிடின் நம்பிக்க குடுத்து கோ
நல்லதுதாங்க
சொல்லியிருக்காங்க அவங்க எங்க பெரியம்மா கிட்டயு பெரியப் அப்பா கிட்டும் கேட்ட இருக்காங்களா எங்க அப்பா அம்மாவ நா சின்னதுல இருந்து பாத்ததுல நா உங்கள நல்லா பாத்து ப நீங்களும் என்ன நல்லா பாத்து கோங்க எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தா இருக்காங்க அப்படின் சொ சொல்லியிருக்காங்க
இப்ப அவரு கூட பிறந்த அண்ணந்தானா இல்ல
அவர் கூட பொறந்த அண்ணா தா
ஓ சேரி சேரிங்க
அதுதா இப்ப இருக்கிற ந எ எ இடத்த வித்து இப்ப இந்த அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனு நாளைக்கு அவருடைய நிலைம எப்படின்னு தெரில அ அதுக்குதா எங்க பெரியம்மா சொன்னாங்க வேணாம்ப்பா அது நீ வச்சுக் கோ இப்ப உனக்குன்னு வரவளுக்கு ஏதாவது வேணுல்ல நீ ஒண்ணு இல்லாம நீ எப்படி பண்ணிப்ப நிப்ப நம்ம சிம்பிளா ஒரு கோவில்ல கல்யாண வச்சுக்கலாம்ப்பா ஏ நீ அந்த இடத்த விக்கிற இப்ப விக்கிற வலைவாசிக்கெலா வாங்க முடியாதுல்ல நீ அத வச்சுட் ஒரு ஓல கொட்டாவாது போட்டு நீ ஏதோ உ ஃபேமிலி உன்ன பாக்கணும்ல இப்ப உனக்கு ஒரு குடும்பமானதானா நாளைக் நாளைக்கு அவ வர போவ இருப்பா அப்படின் சொல்லிட்டு சொல்லிருக் தாங்க ஓகே சார் உங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி
கேங்க ஓகேங்க ஆ தேங்க் யூ ஓகே
பேசக் கூடாது அமைதியாயிரு